கேக்குதுங்களா ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் காஃபி குடிச்சிருச்சுங்களா
ஆதாங்க நான டி தாங்க குடிப்பேன்
ஆஹ ஓ இன்னைக்கி நான தன குடிச்ச எல்லாயும் மேக்சிமம் காபி தான் கெஸ்ட் வந்தாங்களா அவங்களுக்கு டீபோடும்போது சேரப்த்தி நானும் குடிச்சேன் என்ன சமையல் மத்தியானம்
குழம்புங்க உங்க வீட்டுல
எங்க வீட்ல நான்வெஜ் எடுக்க மாட்டீங்களா பிஷிங்ல நான்வெஜ் எடுக்க மாட் இங்களான்னு கேட்டேன்
ச்ஷ நான நான்வெஜ் எடுப்பீங்க நான வந்து இன்னைக்கிதான் நண்வெஜ் எடுக்கல எங்க வீட்டுல வந்து வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் நான்வெஜ் கண்டிப்பா இருந்தோம்
அப்பறம் இன்னைக்கி சண்டோச்சு அதனால தான் எடுக்கலியா அப்டின்னு
இல்ல இல்ல ஆக்சுலி என் ஹஸ்பெண்ட் உடம்பு முடியல அவர் வந்து நான்வெஜ் சாப்டா கூடாது
ஓகே செரி செரி ஓகே ஓகே
உ ளுக்கு நீங்க மேரிடா
ஆ மேரிடு தான் நீங்க ஓ ஹஸ்பண்ட் என்ன சொன்ன ஓகே ஓகே ஓகே கொழந்த இருக்கு
எங்களுக்கு
ஹா எனக்கு ஒரு பையன் ஹா போர்த் படிக்கிறா
ஓகே ஓகே எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய பைய வந்து எல் கே ஜி படிக்கிறா பொண்ணு வந்து ஒரு வயசு பொண்ணு அவ்ளதா
ஒரு வயசு பொண் ஓகே ஓகே எப்டி மேனேஜ் பண்றீங்க
மேனேஜா ரொம்பவே மோசமா
ஆ ஆ அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க
ஆ என் ஹஸ்பண்ட் வந்து ஆ அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்
ஓகே சேம் டு யூ
நீங்களு உங்க ஹஸ்பண்டுமா
ஆமாம்பா
இது பசங்கள மே னேஜ் பண்றதுதாங்க கொடூரமா இருக்கு அது வேற மாமனார் மாமியாரும் கூடயே கூட இருக்காங்களா அவங்க கொஞ்ச பாத்துக்குறதுனால கொஞ்ச முடியுது ஆனாலும் முடிய மாட்டேங்குது
செரி செரி செரி
அவங்க கொஞ்ச அடம் புடிக்க ஆரம்பச்சிட்டாங்கன்னா எங்க கிட்டதா வராங்க
ஆஹா செரி செரி செரி
நா எதுவுமே சொல்றதுக்கு இல்லைங்க பசங்க வந்து எங்கயு ட்ரிப்பும் போக முடியல இவங்கள வச்சுக்கிட்டு
ஆமா ஒன் இயர் இந்த
நீ நீங்க பசங்கள எப்டி மேனேஜ் பண்ணீங்க சின்ன சின்ன பச சின்ன பையனா இருக்கும்போது எப்டி மே
சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க ஆஷா அது து எங்க கூட அது மிங்கிளாயிட்டா நாங்க மூணு சின்ன வய சுல இருந்து ஆஹ் இல்ல இல்ல பெரியவங்க யாரும் இல்ல நாங்க எங்க கூடயே மிங்கிள் ஆய்ட்டா சின்ன வயசுல இருந்தே மிங்கிள் ஆயிட்டோ நாங்க அப்ப இருந்தே எயிட் மன்த்லேர்ந்தே நல்ல ஊர் சு த்த ஆரம்பிச்சுட்டோ அதனால நல்லா மிங்கிள் ஆயிட்டா அதனால எங்க கூட இங்க போனாலு வந்துருவா
நல்லதுங்க பசங்க யாராது மிங்கிள் ஆனாலே போதும்ங்க யாரு கூடயு சேரலனாதா ரொ ம்ப கஷ்டமா இருக் கு யார்கூட எல்லார்கிட்டயு பேசறங்கல்ல றாங்கன்னா ஓகே கொஞ்ச விட்டுட்டு நம்மளு நிம்மதியா இருக்
ஆ ஆமாம்மா
உங்க ஊர்ல மழ இருக்கா என்ன
மழ இல்ல லைட்டா அப்பப்போ வரு ஆனா ஈவினிங் ஆனா கொஞ்ச குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருது
பரவாயில்ல இங்க இப்பதான் ஓ மழ அடிச்சது விட்டு விட்டுருச்சு இன்னும் வந்து திருப்பு ராத்திரி பெய்யுமா எனன்
ஆஹ்ஹ் சேரி சேரி சேரி ஓகே ஓகே
ம்
என்ன படிச்சிருக்கீங்க ஆஹ் பிஷு தானே இல்ல சாப்பிட்டேன் அதான் கெஸ்ட் வந்திருந்தாங்கள பிஸ்கெட் இருந்துச்சா அவங்க சாப்பிட்ட சரி ஒ ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டேன்
உம் சேரி சேரி சேரிங் சிஸ்டர் நா ஸ்நாக்ஸ் வந்து இப்பதான் என் ப பசங்களுக்காகவும் வாங்கிட்டு வந்தாங்க சேரி அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களும் அப்படியே வச்சு டங்க பாதிக்குமேல உகாந் சாப்பிட்டு இருந்தன் சாப்ட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் மு முடிச்சட்டு இப்போ வந்து உட்காந்துட்டேன்
ஆஹ்ஹ் நா ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் நானும் முடிச்சுட்டு ரைஸ ஊற வச்சுட்டேன் நைட்டுக்கு இன்னைக்கு ரைஸ் தான் மாவில்ல அ குழம்பு இருக்குது ஐயோ என் பையன்கு வேற இப்ப என்ன பண்ண ஆமா ரஸ் ப்ப இருக்குது பட் இருந்தாலும் என் பையனுக் மீன் குளம் பிடிக்காது மட்டன் குளம் பிடிக்காது ஒன்லி சிக்கன் மட்டன் தான் சாப்பிடுவாரு அதான் ஃபிஷ் எடுத்திருக்கு இன்னைக்கு அ அ அதனால மு மு முறைச்சிக்கிட்டே கிடப்பான் இப்ப என்ன நைட்டுக்கு வந்து ஆஹ் ரைஸுக்கு ஊற வச்சு தா அங்க ஆஸ் வச்சு விட்டுருலான்ன்ட்டு சார் என்ன பண்ணுவார்னு தெரியல வந் என்ன எதவாது சொல்லுவாரு
முட்ட சாதா ஏதாவது செஞ்சு கொடுத்திடலா சாப்பிடுவாரா முட்ட சாதனா
நா பட்ற பாடு இருக்குது
எங்க வீட்லலு பைய காரமே சாப்பிட மாட்டேங்கிறான்
அ இதே தா இங்கேயு ஒக்கார இங்கேயு காரமா அந்த மாரி ரொம் ரொம்ப அதிகமால காரம் போட மாட்டேன் மத்த நாளெல்லா அவனுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் இந்த சண்டேஸ்ல மட்டும் வேற வழியே இல்ல எங்களுக்கு ம அ எங்களுக்கு சாப்பிடுங்க மாரி அவக்கு சிக்கனவ சமா அவாய்ட் பண்ணிடுவோம் நாங்க அதுவ ஆன அவன் சிக்கன்த வேணு அப்படிம்பா அஹ் மத்த நாளெல்லா மத்த நாளெல்லா அவனுக்கு புடிச்சதே தா செய்வோம் காரமில்லாம சாம்பார் சாதம் அவ கூடவே சேர்த்து எங்க இப்போ டிபன் பாக்ஸுக ஒரு ரை ஒரு பன்னீர் ஒரு பட்டாணி போட்டு ஒயிட் புலாவ் மாதிரிதான் செய்வேன் அதே மாரி அஸ் அஹ் இடையில மறுபடியும் வெஜிடபிள்ஸ் போட்டு கேரட் பீன்ஸ் போட்டு அஹ் பட்டாணி போட்டு அஹ் மறுபடியும் அந்த ஒயிட் புலாவ் மாதிரியே வாரத்துல ரெண்டு மூணு டைம் அதே மாதிரிதான் செய்வேன் சாம்பார் சாதம் புடிக்காதுன்பா அது அதுக்கு அந்த கேரட் பீன்ஸ்சே புடிக்காதுன்பா காய்கறியும் எதுவும் சாப் சாப்புறதில்ல ஐயோ இவன வச்சுக்கிட்டு நாங்க படுற பாடு இருக்கே
ஐயோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க இந்த பசங்கள வச்சுக்கிட்டு
நான் உருளக்கெழங்கு காயே வாங்கிட்டு வறது வாங்கிட்டு வந்த தானே இருந்தா தானே நீ உருளக்கெழங்கு கேக்ற அப்படின்னு சொல்லிட்டு உருளக்கெழங்கு ங்கே வாங்கிட்டு வரது இல்ல நீ இருக்கிற காய்ய வச்சுதான் செய்வே இருக்கித வச்சுதான் சாப்டணும் அப்டின்டு பீட்ரூட் மட்டும்தான் சாப்புறது திட்டி திட்டி அதும் மேம் கிட முந்தாநேத்தே மெசேஜ் பண்ணி விட்டன் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க மேம் எதுமே சாப்பறதில்ல அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோ அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க இருந்தாலும் கேக்க மாட்டாரு சார்
சாப்புட வெக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஒரு கொஞ்சூண்டு ஒரு நாலு வாயி சாப் சாப்புறதுக்கு அவன் பின்னாடி ஓடணு நானு இங்க ஓடனும் அங்க ஓடனும் அவன் இப்போ ஒரு பைக் எடுத்துப்பான் சைக்கிள் எடுத்துப்பான் அத வச்சு சுத்துவான் நான் அவங்க கூட சுத்தணும் அந்த நாலு வாய் அதிலேயே அவனுக்கு ஜீரணமாயிரும் அப்புறம் என்னத்தா தான் அவனுக்கு கெடைக் தெரியாது புரோட்டீனு இது அது மட்டும் இல்லாம ஒயிட் ரைஸ் தான் கேட்பா என்கிட்ட ஒயிட் ரைஸ்ல்லாம்
இது இருந்தாதான் ஸ்கிரீன் இருந்தாதான் சாப்டுவேன் அப்படிம்பா இல்ல சார் வந்து வெளியே சைக்கிள் ஓட்டுவாரு நாங்க பின்னாடியே ஓடணும் பின்னாடியே ஓட்டணும் உங்க வயசு அவன் அவங்க வயசு பரவால்ல இவன் வயசுக்கு இப்பதான் ஆடிட்டு வராங்க வெளிய
மத்தியானம் கூட தூங்கல சீக்கிரமா இன்னைக்கு தூங்கிருவான் தூங்கவச்சிட்டு பண்ணோம்
உம்
இப்ப போயிட் டு ஏதாவது செஞ்சு சாப்பிட வச்சுட்டு தூங்க வக்கணும் அவன ரூம கூட மூட விடமாட்டிங்குறாங்க க ப வெளில நின்னு புடு புடு புடு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே
இதுபார் அதுதான ஆஹ் கொஞ்ச நேரம் இருடா வரேன் ஹலோ
அஹ் ரூம் கூட மூட விட மாட்டேங்துங்க
செரி செரி செரி
அவனுக்கு இப்போ நான் நான் தூங்குவன் தூங்குவன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் தூங்க மாட்டான் போல இருக்கு மத்தியனமு தூங்கமாட் டிங்கறா
ஆஹ் ஆஹ் நான் இப்ப ரைஸ் வச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க சொன்னோன தான் அவனுக்கு ஃரைட் ரைஸ் புடிக்குமா சேரி எஃக் இருக்குது அந்த மாதிரின்ன சார் சாப்ப ப்புடுவாரு ஃரைட் ரைஸ் மாரி செஞ்சு அதுல வெஜிடேபிள்ஸ் கேரட் பீன்ஸ் வேற வழியே இல்ல பொடி பொடியா செஞ்சிருக்க கேரட் பீன்ஸ் வெட்டியிருகே அதனால வேற வழியே இல்லாம சாப்பிடுவாங் அது நான் என்ன பண்ணே என்ன பண்ணுவேன் இல்லைன்னா அவையும் நான் பாக்ஸ் இருக்குல ஸ்விக்கி ஜொமேட்டோ பாக்ஸ்ஷு அத நல்லா இது பண்ணி மேல சாஸ் பாட்டல வச்சு எப்படி ஒட்டியிருக்காங்களோ அதையே ஒ ட்டி எல்லாத்தியும் பினிஷிங் அதே மாரி பினிஷிங் கொண்டு வந்து நீ மீன் குழம்பு சாப்பிட மாட்டின்டில உனக்காக நான் இது பாரு எஃக் ஃரைட் ரைஸ்ஷு ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின் சொல்லிட்டு அப்படிதான் சாப்பிட வைப்பேன் ஃபுல்லா சாப்டுருவான்
அதே தானே இங்கோ நானேதான் அவதும் ஒந்து பண்ணிதாங்க அவனுக்கு நா அவனுக்கு ஃபிரைட் ரைஸ் தான் பிடிக்கும் ஃபிரைட் ரைஸ் வேணும் அதுக்கப்பறம் நா இருக்கிற காயெல்லாம் வச்சு கட் பண்ணி அத வச்சு ஃபிரைட் ரைஸ் பண்ணி செஞ்சு குடு சங்க
ஆமா
உம்
அப்பறம் இவ வெஜிடேபிள் ஆஹ் வெளியே போனாலும் இந்த ப எனக்கு வேற ஏதாவது சாப்பிடன்னனு போல இருக்கு ஆக்சுவலி நானு சர்ஜரி பண்ணிருக்கறேன்னா என்னால அவ்வளவு சாப்பிட முடியாது இந்த குழந்தைங்க எப்படி சாப்பிடுறாங்க அவங்க மாரிதான் சாப்பிட முடியாது நால அதனால ஆஹ் அஹ் ஷேர் பண்ணிக்கோம்னு சொல்லிருவாங்க ஒவ்வொரு டைம் இவன் புல்ல சாப்பிட்டுருவான் அவங்க கூட ஷேர் பண்ணி அவங் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுன் இவனை என்ன ஆர்டர் பண்றனோ நான் அதைதான் ஷேர் பண்ண முடியும் நான் தனியா வாங்க முடியாது எனக்கு ஃபிரைட் ரைஸ் க்கது உனக்கு பிரியாணி இந்த மாரி எல்லாம் சாப்பிடுமன்னு எனக்கு தோணும் ஆஹ் அவங்க டாடி ஃபுல்லா சாப்பிடுன் என் கூட ஹேர் பண்ணக்க கூடாது அப்படின்ட்டு வந்து
அய்யோ அய்யோ ஒன்னும் சொல்றதுக்கு இலங்க இந்த பசங்களுக்கு என்ன புடி
ஆமா அவங்களுக்கு என்ன புடிக்குது அப்பறம் பரோட்டா எனக்கு புடிஅப் புடி போ எப்பயோவதுவேற சாப்பிட பிடிக்கும் ஆஹ் போனா இவன் பரோட்டா இல்லாட்டி பரோட்டா அந்த சைடுல எலாம் வெந்திருக்காது எனக்கு அந்த மாரி வேகலனாவே ஐயோ பிடிக்கவே பிடிக்காது என்னால ஹெவியாவும் இது பண்ண முடியாது ஆப் பரோட்ட தான் சாப்பிட முடியும் அப்ப அப்டி பரோட்டாவும் சப்ப கொஞ்சம் பரோட் அதாது இந்தமாரி எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் ஆமா அது வேற அது வேற திட்டுவாங்க அவ அவனயும் தீட்ட மாட்டாங்க எனயதான் தீட்டுவாங்க நீ தானே ஆர்டர் போட்ட
உஹம் உம்
டொன்டி த்ரி
சாப்பாடு வந்து வச்சுட்டீங்களா ஸ்டவ்ல
ஆஹ் ஸ்டவ்ல வச்சுட்டேன் அ விசில் வந்தோடனே பால் காச்சுக்கிட்டு நான்ப்பிள்ளவே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு பாத்திரம் கழுவ போனே அப்டியே எல்லாத்தையும் கழுவிட் மத்தியானம் சமச்சது எல்லாமே வாஷ் பண்ணிட்டு குக்கர அப்டியே ஊர போட்டு அப்டியே கையோட இத அதிலயே ஊற வச்சு தண்ணி ட்டு வந்துட்டேன் அப்பளவே நான் இப்ப போய் சும்மா அடுப்புல எடுத்து வச்சு பத்தவச்சிட்டு மட்டும் வந்துட்டேன் நான் கொஞ்சம் போய்குங்க கொஞ்சம் சீக் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிருவே
செரி செரிங்க நம்ம பேசி டென் மினிட்ஸ் ஆய்டுச்சு
இலாதுவே ஆஹ் பண்ணுங்க அஹ் அதுவே கட்ட ஆயிரும் இல்ல நீங்க ஃபிரீயா இருந்தீங்கன்னா இல்ல இல்ல ஆகும் டென் மினி டுவல் மினிட்ஸ் கூட ஆகும் நீங்க அவசரப்பட்டு கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணிடா நம்ம நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க ஃபிரண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க ஆமா டுவல் மினிட்ஸ் அதுவே
எனக்கு வந்து இப்டிதான் சொல்லிருக்காங்க டைம் ஆச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் டென் மினிட் அப்டின்னு சொல்லிட்டு
டென் மினிட்ஸ் இல்ல லெவன் மினிட்ஸ் லெவன் ஃபாட்டிஃபைவ் டுவெல் ஆகுது அப்ப அதுதா அப்பதான் கட் ஆகுது
இ அவங்க டென் மினிட்ஸ் பேசுனா போதும் சொன்னாங்கதான்
அப்போ செரி ஓகே
உங்க கிட்டயே பேசுறேன் கட் பண்ணிட்டு
ஆஹ் செரி ஓகே நான் ட்ரை பண்ட்டுமா
ஆஹ் பண்ணுங்க பண்ணுங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சி பண்றீங்ளா கெஸ்ட் வந்திருக்காங்க முடிச்சிட்டு பண்ற ம்ம்